வணக்கம்த்
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க?
நலமாருக்கே நீங்க நலமா இருக்கீங்ளா?
அ நானு நலமா இருக்கே. எப்டி போயிட்ருக்கு இன்றைய நாள்?
இன்றைய நாள் அ மிகவும் நன்றாக போனது.
ஆ எ அந் எனக்கும் அப்பிடிதான் தோழி இன்றைய நாள் ரொம்ப நல்லா போச்சு. இது நல்லபடியா முடிவடையவும் போகுது. அ இரவு உணவு சாப்ட்டாச்சுகளா?
கு இந்த இப்பதா இட்லி ஊத்தி வெச்சிருக்கே
ஆ நாங்க சாப்ட்டுட்டோ தோழி நாங்க பெரும்பாலும் எட்டு மணிக்கே முடிச்சிடோ சரி சரி நாங்க ஒரு எப்டின்னா ஒரு எட்ர போலவே சாப்ட்டுடுவோ முன்னாடியெல்லா ஒரு எட்டு மணி ஆ எட்டு மணி இரு ந்தது முன்னாடி எல்லா இப்ப பிள்ளைங்க வந்து இந்த ட்யூஷன் போயிருக்காங்க இந்த வருடத்துல இருந்து அதனால அந்த நேர வந்து கொஞ்சொ அதிகமாயிடுச்சு எட்டு முப்பது அப்டி ஆயிடு ச்சு முடிச்சுட்டு
கண்டிப்பாக இதுதான் சரியான முறையும் கூட
ஆமா இ எனக்கு என்னன்னா அந்த வேல முடிஞ்ச மாதிரி இருக்குங்க எல்லாரு சீக்கிரொ அவங்களுக்கு சாப் புட குடுத்துட்டு கொழந்தைங்கள படுக்க வெச்சுட்டா அடுத்த நாள் பள்ளிக்கு கொஞ்சொ கஷ்டமா இருக்கு தோழி லேட்டா படுத்தோ அப்டின்னா அ அதுதா ஒரு கடினமா இருக்கு
கண்டிப்பாக தோழி ஏன்னா காலையில் சீக்கிரம் எழுந்து குழந்தைகளுக்கு உணவு சமைத்து அவர்களை களப்பி ஆ பள்ளிக்கு விடுவதுங்குறது கொஞ்சம் கடினமான விஷயந்தா
ஆமா அதுவு இந்த காலையில எழுப்பறது வந்து அது ரொம்ப கஷ்டோ தோழி அது அது அப்பா எந்திரிக்கவு மாட்டாங்க பிடிக்கு இது சீக்கிரொ உறங்கிட்டாங்க அப்டினா காலையில சீக்கிர எழுந்துப்பாங்க அதனாலதா இத கடைபிடிக்கறது
தோழி சவுண்டு கொஞ்சொ குறைவாக கேட்கிறது தோழி
உங்களுக் கேக்குலைங்களா
ஆமா எதொ தூரத்துல இருந்து பேசு ஆ இப்போ கொஞ்சொ கேக்குது தோழி
ஆ சரி சரி நா கொஞ்ச இப்ப அதிகப்படுத்தி இருக்கே சத்தத்த இப்ப கேக்கும் நெனக்கிறே ஆ ஆ எத பற்றி இன்னிக்கி உரையாடலா தோழி
இன்னைக்கி வந்து நா வந்து வேலை முடித்திட்டு ஆ மாலை வேலைகள்ல நா வந்து கொஞ்சொ ஃப்ரீயா தா இருக்குறே சோ ஒரு கேக் ஷாப்னு சொல்வாங்கல்லையா
ஆமா
அது மாதிரி ஒன்னு வெக்கலா அப்டின்ற ஒரு என்னம் இருக்கு
ஆ
ஆ அதுதா ஏன்னா எங்க வீட்டுக்கு அருகில் வந்து பள்ளிக்குலந்த ஒரு பள்ளி உள்ளது
சரி
ஆ அது வந்து எட்டாவுதுல இருந்து பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைங்க கொஞ்ச அதிகமாகவே இருக் காங்க அப்புறோ இன்னு கொஞ்சோ ச ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கல்லூரியுமே இருக்
அப்டிங்களா ஆ ஆ
அதனால வந்து அந்த கேக் ஷாப்பு இல்ல அப்டில்லனா அந்த மாலை நேர நல்லா சேண்விஜ் அப்டி ஏதாவ்து பண்ணலா அப்டிங்ற ஒரு எண்ணம் இருக்கு
ஆ ஆ
ஏனா நம்போ இப்ப இருக்குற சூழ்நெலைல ஒரு வேலய மட்டு நம்ப நம்பி இருக்க முடியாதில்லையா
கண்டிப்பா
அதா ஏனா முதலா வந்து ஒரு தள்ளுகவண்டி கடை மாறி போடலா அப்டின்னு ஒரு எண்ணம் இருக்கு
ஆ ரொம்ப நல்லது
அ அதற்கானா எவ்ளோ செலவாகு என்னன்னு எனக்கு இதுவரையு தெரில
நீங்க நல்லா சமைப்பீங்களா
ஆ கண்டிப்பா தோழி
அப்ப நல்லா தொடங்கலா தோழி இதெல்லா ரொம்ப ஒரு பாராட்டுக்குரியது நல்ல ஒரு வேலை ஆமா இதுக்கு முன்னாடி நீங்க கேக் ஷாப்பு
பண்ணலா தோழி
இல்ல எனக்கு அது அனுபவம் இல்ல தோழி எனக்கு எனக்கு கூட வந்து இந்த கேக் வீட்லே செய்யணு அப்டிங்கிற ஒரு ஆச இருக்குது அது எப்டின்னா மொதல்ல கொழந்தைகளுக்கு செய்துக்குடுக்கணு அப்டிங்கற ஒரு எண்ணம் வந்தது அதன் பிறகு ஒரு வகுப்புக்கு போலா போய் கத்துக்கிடலா அப்டிங்கிற மாரிலா யோசிச்ச சூழ்நிலைகள் சரி வரல அவ்ளோ தா நீங்க சொல்றது நல்ல விஷ்
முதல் முதலில் வந்து வீட்டுல தா செய்து பழகுன இதற் க்காகவே தனியாக ஒரு ஓ டி ஜியு வாங்கி வைத்து விட்டேன்
ஆ நல்ல விஷ்யம்
அ முதல் முதலாக சின்ன சின்ன கேக்குகள் பன்கள் அத செய்து பழகினேன் நன்றாகவே வந்தது கடையில் எப்படி இருக்குமோ அதை விட நன்றாகவே இருந்தது ஆ இதை ஏ நம்ப வந்து என்ன தோழி
இது வகுப்புக்கு எதாவது போனீங்ளா
இல்ல இல்ல நம்ம ஆன்லைன் மூலியமா நம்ம பாத்துதா பழகணு வீடியோக்கள பாத்துதா நம்ப செய்து பாக்கணு
ஓ ரொம்ப நல்லது ம்
இதற்காக தனியா வகுப்பு போலை இ ரீல்ஸ்ல இதனால இத ஏ நம்ம ஒரு தொழிலா பண்ண கூடாது நம்ப வந்து எல்லா நேரங்கள்லியு இதையே தொழிலா பண்ணாம ஒரு மாலை வேலையில மட்டு நம்ம இதையு பண்ணக்கூடாது அப்டின் னு ஒரு எண்ணம் இருந்தது சரி அதுதா நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு ஐ ஐடியா கேக்கலா அப்டின்னு சொல்லிதா இப்ப உங்கள்ட்ட கே
இல்ல தோழி எனக்குமே அந்த ஆர்வம் இருக்குதே தவிர்த்து என்னால வந்து சூழ்நெலையிலதா நமக்கு வீட்ல ஒத்துழைக்கணும் இல்லையா அந்த சூழ்நிலை சரி வராததால நாங்களு அத செய்யல விருப்பம் உண்டு
கண்டிப்பா தோழி இது வந்து ஏன்னா நம்ப வந்து நம்ம நமக்கு எண்ண மட்டு இருந்தா பத் தாது நமக்கு உறுதுணையா பக்கங்கள தா கண்டிப்பா கூட யாராது இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து மத்த வேலை வீட்டு வேலைகளையும் பாத்துக்கணும் கொழந்தைங்களையும் பாத்துக்கணும் அதே நேரத்துல மற்ற வேலைகளையும் நம்ம பாத்துக்கணும்
ஆமா
அப்டி இருக்கும்போது நமக்கு வந்து நமது கணவரோ இல்ல மாமியார் மாம்னாரோ இல்ல அம்மா அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க ஒருதுணையா இரு ந்தா கண்டிப்பா நம்ம இந்த தொழில்ல வெற்றி அடைய முடியும் இந்த தொழில் இந்த தொழில்னு இல்ல எந்த தொழில் பண்ணணாலுமே நம்ம கண்டிப்பா சாதிக்க முடியும்
கண்டிப்பா எனக்குமே அந்த ஆர்வம் உண்டுதான் தோழி ஏன்னா நா முதல்ல வந்து ஒரு பள்ளியில வந்து ஆசிரியரா பணியாற்றுனேன் ஒரு தனியார் பள்ளி எனக்கு அதில் வந்து பெரிய ஈடுபாடு கெடையாது எனக்கு எப்படின்னா இந்த மாதிரி ஏதாவ்து தொழில் நம்ம செய் நாமே செய்யணும் அப்படிங்கற ஒரு ஆர்வம் அப்போ நான் இது வந்து சொல்றேன் என் விருப்போ இதுதான் ஆச இது மாரி என்ன ஒரு கேக்கு இது மாதிரி செய்யலாம் அப்படி ஒரு பே க்கரி மாரி ஆரம்பிக்கலாம் அப்டிங்கும்போது அங்க முதல் வந்த பதில் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கும்போது அது ஒரு இதுவும் ஆயிடுச்சு தடை அப்படியே அது வந்து அப்டி கைவிட்டாச்சு
நம்ம முதன் முதல்ல கிராமத்துல இருக்கும் போது இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது அதே இப்ப வந்து ஒரு மெட்ரோ நகரங்கள் அப்டினு நம்ம பார்த்தோம்னா மூளைக்கு மூளை ஒரு ஒரு டேபுள வச்சுட்டு கண்டிப்பா ஒரு செரிட்லயே சேந்து எடுத்துட்டு வந்து பெளரவுனிக்களா இருக்கட்டும் கேக்கு பண்ணு அதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு வந்து அழகா வந்து விற்பன செஞ்சுட்டு போயிட்றாங்க
ஆமா அதேதா ம் சரியாக சொன்னீங்க
ஏன்னா அது வந்து நமக்கு இப்ப அங்க போய் ரோட்ல நம்ம போய் இருந்துட்டு சேரி வியாபாரம் முதலீடு அங்க போய் நம்ம பண்ணனும் அப்டினு எதுமே கெடையாது வீட்லயே அழகா செஞ்சுட்டு வந்து விற்பனைக்கு மட்டும்தான் ஒரு ரோட்ல பத்து நிம்ஷோ நின்னு அழகா வியாபாரம் பண்ணிட்டு போறாங்க உங்க ஜின்ன ஒரு போர்டு பதாகை வச்சர்றாங்க இந்த அமௌண்ட் இந்த பொருள் இந்த வெ அப்டின் சொல்லிட்டு வச்சறாங்க அத பாத்துட்டு இத்த மக்கள் அத வாங்கி பயன்படுத்துறாங்க அந்த நேரத்துல டேஸ்ட்டும் பண்ணி பாத்துட்டு பிடிச்சிருந்தா எல்லாமே கூட வாங்கிட்டு கூட போறாங்க அது இப்ப நம்ம ஊர்கள்ல வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல இப்ப இப்ப வரும் காலகட்டத்தில் வந்து அந்த வீ தாம் பாக்குறதா இருக்கட்டும் எல்லாத்தயும் பாத்துட்டு ஆ நம்மளும் அது மாதிரி பண்னுனா என்ன அப்படிங்கற எண்ணம் வந்து நம்ம ஊர் மக்களுக்கு நெறையவே வந்துட்டு இப்ப நானே பா எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா ப இப்ப இந்த மொனைக்கு மொன்ன கடைக்கறங்க கு நறயவே வந்துட்டு என்னென்ன ப வீடியோக்கள் வருதோ அதெல்லாம் பாத்துட்டு ஒரு தொழிலா கூட எடுத்து கூட செஞ்சுட்டு இருக்காங்க
அததான் இ இ இது எப்டினா நா இருக்கற இடம் வந்து கொஞ்சம் கிராமம் நா இருப்பது நகரந்தான் என்னுடைய ஒன்னு அது சூ சூழ்நிலைல இருக்கிற என்ன சுற்றி இருக்கிறவங்க வந்து இருக்கிறது கிராமத்துல உறவுகள் நான் சொல்றது உறவுகள சொல்றே அந்த உறவுகள் பக்கம் வர எதிர்ப்புதா நம்மளால வந்து ஒரு தொழில வந்து செய்ய முடியறது கெடையாது நம்ம விருப்பப்பட்டதை நம்மளால செய்ய முடில அதாவது அவங்களுக்கு வந்து அதற்கான ஒரு அனுபு அறிவு இல்லை இன்னும் புரிந்துணர்வு வரல மக்களுக்கு அதனாலதா நெனைக்கிற இந்த சூழ்நிலைகள் வந்து சரியா இருந்தாலே வந்து பெண்கள் நிச்சயமா சாதிக்க முடியு குடும்பத்துல இருக்கிறவங்களாகட்டும் குடும்பமே சப்போர்ட் பண்ணாலே போதுங்க அவர்களுடைய துணை இருந்தாலே போதும்
இல்ல இப்ப இருக்குற பெ பெரியவ ங்கல்லா என்ன நெனைப்பாங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு இது வேண்டா நம்ம முதலீடு பண்ணி அது வியாபாரம் ஆகலைன்னா அது என்ன பண்றது நமக்கு நஷ்டம் ஆய்டும் அப்டின்னு பல யோசனைகள் பண்ணுவோ ங்க ஆனா எதுவுமே வந்து நம்ம முயற்சி பண்ணி பாத்தாதா அதானோட கஷ்டங்கள் என்னன்னு தெரியு இல்லையா
கண்டிப்பா ஆமா கண்டிப்பா
எல்லாருமே வந்து முதல் முறை சாதிக்கிறது கெடையாது
ஆமா சரியா சொன்னிங்க
பலமுறை தோல்வி அடைந்து அதுல இருந்துதா கத்துக்குறாங்க நம்ம ஆனா அதுக்கு கண்டிப்பா நம்ப‌ வந்து வாழ்க்கைல அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா கண்டிப்பா நம்ம முயற் சிங்றது கண்டிப்பா எடுத்தே ஆகணு
ஆமாங்கா தோழி சரியா சொன்னீங்க எனக்கு கூட இந்த தொழில் பண்ணணு அப்டிங்கற எண்ண எப்ப வந்தது அப்டின்னா ஒரு யூடியூப்ல ஒருத்த ஒருத்தங் பாத்துக்கே நா கற்றது தமிழ் அப்டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு லேடி அவங்க அவ்ளோ அழகா வந்து ஒரு அடிப்படையான எடத்துலருந்து பெரிய எடத்துக்கு வந்துருக்காங்க முன்ன அவ்ளோ முன்னேற்ற அடஞ்சிருக்காங்க இது மாரி தொழில்கள் பண்ணிதா அதெல்லா பாக்கும்போதுதா எனக்கு தோணுச்சு இது மாறியும் சாதிக்கலாம் போல அது அந்த எண்ணம் வந்து எனக்கு இன்னுமே உண்டு ஆசையும் உண்டு வாய்ப்பு மட்டு இன்னும் அமையல நீங்க சொல்றது கேக்கும் போது எனக்கு உண்மையிலயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தோழி உங்களுடைய பணி வந்து தொடரணும்
கண்டிப்பா உங்க ஆசைய மட்டு நீங்க எது பண்ணிடாதீங்க என்ன நெனைக்கிறீங்களோ முயற்சி பண்ணி பாருங்க நீங்களு வெற்றி அடையலாம் தொடர்ந்து பேசலாங்க தோழி நன்றி
நன்றி தோழி நன்றி